ஹலோ ஆ கேக்குதுப்ப எனக்கு நல்லா கேக்குது நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நானுமே ரொம்ப நல்லாருக்க என்ன சாப்டாச்சா என்ன சமையல் டிஃபனா
ஆமாப்பா டிஃபன் தாப்பா இன்னைக்கி ஆ சாப்ட்டுட்டு இது எல்லாமே போய் படுத்துட்டாங்க சரி ரொம்ப நாள் ஆச் சே இப்ப நா மொபைல் நோண்டுட்டே இருந்த அதுல பாத்தீங்கனா நீங்க வந்தீங்க அதனால தா சரி கொஞ்ச நேரோ பேசிட்டு போகலானிட்டு
ஆமாப்பா இப்போ லேடிஸ பொறுத்தவர்லோ என்னதா படிச்சாலுமே செரி வேலைக் போனாலு செரி இந்த சமையல் ரூம்ம விட்டு நம்மளுக்கு விடுதலையே இருக்காதோ அப்டின்ற மாரில எனக்கு தோணுது
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா அது கரெக்ட்டு தாப்பா எங்க போனாலு பாருங்களே லேடிஸ்க்கு தா ஆனா இப்ப எவ்வளவோ மாற்றம் இருக்குன் தா கேள்விப்பட்டிருக்க பா முன்ன மாதிரில்லா இல்லந்தா சொல்றாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களா அந்த ஈக்குவல் ரைட்ஸ் எல்லா குடுத்த மாதிரில்லா எனக் தோணவே இல்லப்பா இன்ன இந்த சொத்துல மத்றதா இந்த முதல் வந்து பரம்பர சொத்து அப்பா சொத்து வந்து பையனுக்கு மத்திரதான்னாங்க அப் அதுல வேணாலு இல்லப் பொண்ணுங்களுக்கு குடுத்து தா ஆகணு அதுல கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது அனேட்டுன்னு அதுலதா இதா இருக்கு தவிர உன்னும் பாத்தா அந்த சமயல் கட்டல இருந்து அந்த லேடிஸ்கு வந்து உன்னு பிரீடம் கெடைச்ச மாரி எனக்கு தெரியலப்பா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா
அதுன அதுதா சொல்றேனப்ப அந்த மாரி எனக்கு கொஞ்சோ கூட எனக்கு தெரியவே இல்ல எப்பவு போல இருக் இருக்குற மாரி தா இருக்கு அ இந்த வேலன்ன பெண்கள் தா செய்யணு ஆண்கள் செய்யக்கூடாது அப்டின்றது நம்ம தலையத்திலயே எழுதி வச்சிருக்கா என்ன தெரியல ச கேட்டாலு என்னண்ணா ஆபீஸ் போயிட்டு வரல்ல அப்டின்றாங்க நம்ப ஆபீஸ் போய் ஒரு வேல செஞ்சாலுமே அந்த அந்த பளு வந்து கொஞ்ச நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பளுவா தா இருக்கு அந்த வேல செய்ரது அதெல்லா
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா கரெக்டு தான்ப்பா நம்ம வந்து எதுவுமே சொல்றதுக்கு இல்ல ஏதாவது வெளியில சொன்னா வச்சுக்கோங்களே ஐயோ இல்ல நா வந்து ஈக்குவலா ஒண்ணுமே இல்லப்பா ரெண்டு பேருமே ஒரு ஜென்ரலா ஒரு இதே எடுத்துக்கோங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒயஃப் ரெண்டு பேருமே வேலைக் போறாங்க வச்சுக்கோங்களே அங்க இருந்து ஓடி வந்தா கூட ஒரு பொம்பள வந்து அந்த ஒய்ஃப் வந்து ஓடி வந்து கூட வீட் ஐயோ கொழந்தைங்க சாப்பிட்டாலுங்களா என்ன பண்றாளுங்க ஏது பண்றாளுங்க வீட கிளீன் பண்னுமே இப்ப வரவங்க கூட பாத்தீங்க வச்சுக்கோங்களே ஏதாவது ஒண்ணு சரியில்லைன்னா வீட்ட எப்டி வச்சிருக்கா பாரு தா பேசாங்க தவிர வீட்டை எப்டி வச்சிருக்கான்னுட்டுன் சொல்றது இல்லப்பா ஆனா ஈக்குவலா ரெண்டு பேர் சேல்ரியு இருக்கு கொஞ்ச அதிகமாவே கூட அந்த லேடிஸ் வாங்குனா கூடோ ஆனா பேச்சு மத்திரம் பாருங்க எல்லாமே பெண்களுக்கு தா ஃபஸ்ட் இம்ப் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் இல்ல அந்த இழிவு பேர் கூட ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு தா தராங்க தவிர எந்த ஆண்களுக்கு தெர்ல எப்பயுமே பாருங்க அந்த சமையல் கட்ல போனியா நீ தா பண்ணனு சின்ன வயசுலயே பாருங்க நம்ப அம்மாலா வளக்கும் ம் போதெல்லா வந்து படிப்புக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறத விட வேல பண்ணணு நல்லா சமைக்கணு போற எடத்துல வந்து இதெல்லா முக்கியனுட்டுன்னு சொல்லி தா வளத்தாங்க தவற இ ப்ப இருக்க ஜென்ரேஷன்ல நம்மளா வளர்கம்போது தெரியுது இது மாதிரில்லா வேண்டா நம்ம வந்து நல்லா ப பெண்கள் வந்து இப்டியே இருக்க கூடாது கொஞ்சத்து கொஞ்சனா அவங்களுளுக்கு செல்ஃப் கான்பிடெட் வேணு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணு அனிக் நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம இது பண்றோ ஆனா நம்ம அம்மா அப்பா பாத்தா அவங்க பாட்டீங்களு அப்டித்தா வளத்து வச்சிருக்காங்க அவுங்களுக் தெரிஞ்சதாலே இவ் இவுங்களயு இப்டிதா இருக்காங்க நம்ப கொஞ்சோ படிச்சதால வந்து நம்ம பசங்க இப்டி இருக்க கூடாது நம்ப பசங்க இப்டி இருக்கணு அன்னிட்டு நீ இது பண்றோ ஆனா இருந்தாலு நம்பளு என்ன பண்றோ ஒரு செகண்ட்ல எப்டிருந்தாலு கல்யாணம் பண்ணி குடுக்க போற வீட் அதா போறாங்க அங்க போனாலு அவுங்க வந்து இப்பில்லா இருக்கணு அப்பில்லா இருக்கணு அப்டின்ட்டு நம்பளு அதே மாதிரி தா சொல்லி தரமே தவிர அங்க போய் கூட அவ எவ்ளோ சம்பாருச்சாலு சரி ஆனா அவதா எல்லாமே பாக்கணு அவதா இந்த சமையல் கட்ல கேட்டா நீ பொம்முனாட்டி நீதா பண்ணி ஆகணு அன்னிட்டுல்லா ஒரு பேச்சு அது வேற இல்லாம எது இருந்தாலு நீதா பாக்கணு நீ ஏ இருக்க வீட்ல வேலைக்கீ போனாலு அந்த கத வீட்ல இருந்தாலு இந்த கத அதுனால வந்து எதுலயுமே வந்து ஈக்குவல்லா நின் ட்டு வரவே இல்ல ஒன்னு வேலைக்கு போனாலாவது ஓரளவு பரவால்ல அவுங்க பேச்ச வந்து ஒரு உரிமையா ஐயோ ஏதோ சொல்றா கேக்லானிட்டு உன்ன வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ப் வந்து சொன்னா உனக் என்ன தெரியு வெள்ள போயிட்டு வரோ எங்களுக்கு தா அந்த இது தெரியு அப்டின்னு சொல்றாங்க தவிர பொம் பொம்பளைங்க வந்து மதிக்கிறாங்க நா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பிஃப்டிக்கு பிஃப்டி பெர்சன்டேஜ்லா சொல்ல முடியாது ஏதாவுது பிஃப் டிக்கு ஒரு டுவென்டிபர்சடேஜ் மதிக்கிறதே பெரிய விஷயமா இப்ப இருக்கு இந்த காலத்துல வர வர
அது கரெக்டு தான்ப்பா ஏன்னா அது நம்ம வளந்த விதோன்னு கூட சொல்லலா ஏன்னா பெண்கள்னா இப்டி தா இருக் இனி வர ஜென்ரேஷன் வந்து மார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்பவே வந்து பாத் க்குனா நெறய வந்து ஆ விஷயங்கள் வந்து இக்கு ஆணுக் ஆணுக்கு பெண் சரிசமோ சரிசமோன்னு சொல்லிட்டு ஆ தப்பான போதை பொருள் பழக் இப்ப இந்த மாதிரில்லா கூட பெண்கள் வந்து ஈடுபடுறது வந்து நம்ப நாளுக்கு நாள் நியூஸ்லல்லா அதிகமாவே பாத் ட்டுட்டு வரோ அது மட்டு இல்லாம இப்ப ஒரு ஆ டிராஃபிக் போலீஸ் கிட்ட நம்ம மாட் டிக்கிறோ நம்ம ஹெல்மெட் போடாம அப்ப ஒருத்தோங்க ஒரு முற என்ன சொன்னாங்கன்னா சார் சார் நாங்க லேடிஸ் தான சார் நாங்க வீட் ட்ருங்க சார் அப்டின்னு கேட்டதுக்கு அந்த போலீஸே என்ன சொன்னார்னா அப்டியாமா அப்ப எல்லாத் துக்கு பெண்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வேணுனு கேக்குறீங்க அப்போ வந்து ஹெல்மெட் போடலன்னா அது வந் து உங்ளுக்கு எப்டி நா பெண்ணு என்ன விட்டுரு அப்டின்னு எப்டி சொல்லுவீங்க அந்த மாறில்லா விட முடியாதுமா ஈக்குவல் ரைட்ஸ் னா இதுலயு தா இருக்கணு நீங்க அந்த ஒழுக்கத்துலயு நீங்க வந்து கரெக் ட்டா கடபுடிக்கணுல்ல அப்டின்ற மாறி சொன்ன ஒன்னே எனக்கு அப்டியே ஷாக் ஆயிடுச்சு ஓ அப்போனா இது இந்த மாதிரி நம்ப எதிர்பார் த்தோம்னா இதெல்லா நம்ப வந்து எதிர்பாக்க கூடாது அப்டின்ற மாதிரி ஆ ஒரு தோணுச்சு அதுவுமே வந்து நாளடைவில் இப்போ வந்து நெறய மாறின்னு வருது அத வந்து தப் பா பயன்படுத்துற பெண்களு இருக்குறாங்கப்பா ரைட்ஸ் அப்டின்றத வந்து தப்பா பயன்படுத்துறோங்களு இருக்குறாங்க இனி வரு காலகட்டங்கள்லா வந்து ரொம்பவே ஆ அதிகமான ப்ரச்சனைகள் உண்டாகு குமோ அப்டின்ற மாறி தெரி தெரியுது ஏன்னா நீங்ளே பாத்திருப்பீங்ள்ல நியூஸ்ல எல்லா
ஆமாப்பா நானு நெறய்யே நியூஸ்லெல்லா பாத்திருக்கேன்ப்பா நிறைய்ய இப்ப வந்து காசிப்ஸ் து ரொம்ப வருது ஆனா நா வந்து வெளி இதுக்கெல்லா கூட நம்ம போய் பாக்கணுனு அவசியோ இல்லப்பா நம்ப வீட் ல இருக்கிறதுக்லே பாருங்களேம்ப்பா நீங்க அதுல ஏதாவ்து ஒன்னாவது நம்பளுக்கு தகுந்தபடி எது தாவுது யாராவது இருக்காங்களான்னு பாருங்க நம்ப போ இது பண்ணா கூட ஓரளவு நம்ப அம்மா ப்பா அவுங்களுடைய அம்மா அப்பா வளந்த விதெல்லோ பாத்தா எதோ ஓகே அன்ற மாதிரி தா இருக்கு தவிர ஈக்குவல் ரைட்ஸ் குடுத்த மாதிரி எதுவுமே தெரிலியே இந்த காலத்து வரக்கு கூட பொண்டாட்டி நின்னு சாப்பாடு பரிமாறின்தா இருக்க தவிர பொண்டாட்டிய ஒக்கார வச் த்து எந்த புருஷகாரனு சாப்பாடு பரிமாறுனது இது ஆனா இப்ப வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சோ மாறி இருக்கு டூ கே கிட்ஸ் எல்லா மாறி இருக்காங்கான்னு நா கேள்வி பட்டே தவிர ஆனா ஏ கண்ணால எதுமே நா பாத்தது இல்ல உன்னமு பாத்தீங்க வச்சுக்கோங்களே அந்த சமையல் கட்ல இருந்து வெள்ல வர்றது அந்த பூஜ பண்ண வேல இந்த சமையல் வேல இதெல்லா பாத்தா வந்து அந்த பொம்பளை குண்டவை கேட்டா வந்து லட்சுமி கடாச்சங்றாங்க ஏ எல்லாமே அப்டி சொல்லும் போது பொம்பளைய வந்து இழிவு படுத்தி பேசுறது மக்கள் தா அத வந்து நம்ப வந்து இன்னா சொல்றது அது மாரி பேசாதீங்க அவளு பெண்ணு தான அண்ணிட்டுண்ணா கூடோ ஐய்யய்யோ அப்பதா சொல்லுவாங்க ஐயோ ஈக்வல் ரைட்ஸ் குடுக்கணு அன்னிட்டுன்னு நா எதிர்னாலு எ பொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறன்னிட்டு ஆனா அவ பேச்சே உன்னோ ஹவுஸ் ஒய்ஃப்பா இருந்தா கேட்கறது கூட இல்ல அவள எவ்ளோ மட்ட தட்டி பேச முடியுமோ பேசுறாங்க ஏதோ ஜாபுக்கு போனா ஐயோ இவ சம்பாதிக்கிறா எங்க நம்பள விட்டுட்டு போயிடுவாலோன்றதுக்காக அவ பேச்சாவது ஓரளவு கேக்குறாங்க தவர மத் த பிரகாரல்லா எனக்கு தெரிஞ்சி உன்னோ கூட எப்ப அந்த சமையல் கட்டு வந்து உமன்ஸுக்குன்னு வெக்காம ஈக்வலா ரெண்டு பேருக்குமே நீ ஒரு நாள் சம நா ஒரு நாள் சமைக்குற அப்டின் வெச்சா கூட இப்ப வர ஜென்ரேஷன்னா எப்பயுமே இப்ப இத்தனி வருஷமா பாத்தீங்க வச்சுக்கோங்கள பெண்கள் தா சமைக்கிறாங்க ஏ உன்னோ ஒரு பத்து வருஷோ ஒரு ஆண்கள் சமச்சா என்ன ஆய்ட போப்போது ஒன்னு கொறஞ்சு போப்போறதுல்ல கொறஞ்சு போ போர்து இல்ல அது மாதிரி பண்லால ஆனா அதெல்லா பண்ண மாட்டாங்க எது கேட்டாலு பெண்கள் தா பெண்களுக்கு வந்து அந்த பக்குவம் இருக்கு அது வந்து நல்லா ஐஸ் வெக்கற மாதிரி பேசுவாங்க அவங்ளுக் வந்து அதோட லெவல் தெரியு அதோட இது தெரியோ அப்டின்னு இருக்கும் மோபோது யாருமே வந்து அது அந்த பெண்ணுக்கு வந்து நல்லத நம் குடுத்து அந்த உரிமையே அப்டியே தூக்கி குடுக்கற்து இல்ல அதுலயு ஏதாவது ஒரு கொற க இருந்துச் னா அதுவு ஒரு பத்து பேரு முன்னாடி வந்து இழிவுபடுத்தி பேசர்து இதெல்லா பாத்தாலே கோவமாதா ப்பா வருது இது இதெல்லா வந்து ஈ ஈக்வல் ரைட்ஸ் தா என்ன வந்து யாராவது கேட்டாங்ன்னா நல்லா எனக்கு அவ்ளோ கோவோ இருக்கு இதெல்லா ஒரு ஒரு வாட்டிலா நா கூட தா யூடியூப்லல்லா பேசி போடலான் கூட இருக்கு அப்பறமா நம்பளுக் ஏ இத வந்து கமெண்ட் பண்ணி ஒரு நாலு பேரு வந்து திட் கேவலமா பேசுவா அது அதெல்லா நம்பளுக் எதுக்கு பேச்சிக்க இது பண்ணிக்குனு என்னன்ன நடக்குதோ நடக்கட் டோனிட்டு தா பாத்துன்னு இருக்கம்ப்பா
கண்டிப்பா இன்ன என்னன்னாப்பா பெண்களுக்கு பெண்கள் தா எதிரின்ற மாதிரி நம்ப ஒரு அம்மா அப்பா வீட்ல இருந்துட்டு நம்போ போவோ அம்மா அப்பா வீட்ல பொறுத்தவர்ல நம்பள வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து ஈக்வலா கூட பாக்குற ஃபேமிலிஸ்லா இருக்கு ஆனா அவங்க கல்யாணம் பண்ணின் போற ஃபேமிலி வந்து எப்டின்னு சொல்ல முடியாது ஏன்னா வெளி தோட்றத்துக்கு நல்லவங்ளா தெரியரா மாதிரி இரு காங்க எல்லா ஈக்வல் ரைட்ஸ் பத்தி பேசுறவங்ளா இருப்பாங்க ஆனா அங்க உள்ள போய் பாத் தா தெரியு வந்து அங்க பெண்ணுக்கு பெண்ணு தா எதிரியா இருப்பாங்க ஏ இந்த மாரி ட்ரெஸ் போட்ற ஏ இந்த மார் நடக் குற ஏ எ புள்ள உனக்கு செய்யனு அந்த மாதிரிலா ஸ்டார்ட் பண்ணி தா ஒரு காலகட்டத்துக்கு அப்றோ அ அவுங்ளே வந்து நம்பள அடிமப்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நெல தா நம்ளுக் இன்னவர்லு நம்ப பாத் த்துட்டு வரோ அ இது மாறதுக்கு இன்னோ ஒரு சில காலங்கள் ஆகு இருந்தாலுமே வந்து அத வந்து தப்பா பயன்படுத்தாம இருட்டே இருக்குன்னு சொன்னது தான்ப்பா நானு நம்புளு வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுதா என்னோட இது ஏன்னா இப்பதா நம்ப ஆரம்பிக் க்கிறோ மாற்றத்த நம்ப கொஞ்சோ கொஞ்சமா பாத்துட் வரோ எடுத்த எடுப்லே வந்து இப்போ இருக்குற கால கட்டத்துல பெண்கள் வந்து அ தப்பான ரூட்ல போம்மோது மறுப்டியோ என்னன்னா பழைய நெலமைக்கு நம்மள இழுத்துட்டு போயிடுவாங்ளோ அப்டின்ற பயோ இருக்கு ஒரு சில பசங்கள்லா பண்றத பாத்தா ஒரு சில இப்போ வர ஜென்ரேஷன் ல்லா பண்றத பாத்தா மறுபடியு பின்னாடி நெலமைக்கு நம்மள இழுத்துட்டு போயிடுவாங்களோ ஏன்னா இந்த மாதிரி இரு இருக்காங்களே ஒரு காலகட்டத்தில இந்த கொரோனா பீரியட்ல பாரே கட கடனு எல்லாருக்குமே சின்ன வயசுலயே கல்யாணோ பண்ணிட்டாங்க பதினெட்டு வயசு முடிஞ்ச ஒடனே கல்யாணோ பண்ண நெறைய பெண் கொழந்தைங்கள நம்ம பாக்க வேண்டிய சூழ்நில வந்துச்சு அது பயமா அது அந்த சீசன்ல எதனால அப்டி நடந்துச்சுனு தெரியல அந்த மாதிரிலா கூட நடந்துருக்குது செரி என்னவோ பாக்கலா இனி வரு காலங்கள் வந்து மாறு அப்டின்றதுல வந்து நம்ம உறுதியா இருக்கோ என்ன சொல்றீங்க நீங்களு வந்து பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் குடுங்க நானு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவுங்களுக்கு அத புரிய வக்கிற பாக்குறோ ஓகேவாப்பா
இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பா உங்ககிட்ட பேசுனது நானு போய் தூங்குறேப்பா குட் நைட் பா
குட் நைட்